ஹலோ
ஹலோ திருநங்கிங்களா
ஹலோ கேக்குதா
திருநங்கையா
ஏய்
எனக்கு கேக்கல
ஹலோ கேக்குதா
ஆ திருநங்கையான் கேட்ட
ஏய் இப்டியல்லா பேசக் கூடாது
யாரு சொன்னா
ஆமாங்க
ஏமாத்துர
இல்ல என்ன பண்ற
நா வந்து மாடிமேல வன்ட எனக்கு போர் அடிச்சுது
நீ சு த்தி சுத்தி சுத்தி வேடிக்ப் பாப்ப லீஸ் மாதிரி
சுத்தி சுத்தி வேடிக்க பத்துட்டே இருப்ப தெரியில எனக்கு தெரிஞ்சு வேலைக் போகாம அங்க ஒரு ஒரு வீடா எ எனக் அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்க ஒரு ஒரு வீடா போய் போய் போய் உக்கருதா எ வேலையா இருக்குன் தோணுது எனக்கு எனக்கு அதா புடிக்கவு செஞ்சுருக்கு
புடிச்ச வேலைக்கு எப்ப போறது இப்டி நம்மளுக்கு புடிச்ச வேலை இதானா என்ன காசுலா சம்பாரிக்க வேண்டாமா
ஆ அப்புறோந்தா இதுல பேசுறன்ல
ம்
இதுல பேசுற அப்புறோ புதுசா வந்துட்டு எங்களுக்கு ஒரு இது கெடச்சுருக்கு வேல கெடச்சுருக்கு அதுல வந்து காசு எல்லா கெடைக்கும் போல இருக்கு ஆனா கொஞ்சோ அது கஷ்டமா இருக்க மார் இருக்கு ஒரு நாளைக்கு ஏதோ நூறு இது முடிக்கணுமா நூறு இது முடிக்கணு அப்டின்தா சொல்றாங்க
இன்னிக்கு பண்ற வரைக்கு பண்ற நைட்ல உக்காந்து அப்புறோ நாளைக்கு உங்ககிட்ட குடுக்கட் பா நீ பண்றியா
நாளைக்கா சேரி நாளைக்கே அப்போ இந்த மாரி ஆ சேரி பண்லா ஆனா வந்துட்டு எப்பின்ன இப்டி நூறுனா முடிக்க முடியுமா அப்டின்தா தெரிலியே
எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு டைம் மாரி வெச்சுட்டு இதுக்குள்ள முடுச்சுருனு முடுச்சுருன் நெனச்சு முடுச்சா முடுச்சுர்லான் தோணுது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நா அடிக்கும் போது தா கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறோ நமக்கே தெருஞ்சுருது இப் இது இது இதுக்குதா வரு அப்புடின்னு
ம் அது என்னமோ அப்டி கொழம்பி கொழம்பி இருக்கு ம் இதெல்லா எ எ எஎனக்கு இதெல்லா எதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுனே தெரிலியே
எனக்கு தெரியில ஆனா ஆ ஆனா வந்துட் ட்டு அவ வந்துட்டு ஒரு இது மாரி அனுப்புனா வாக்கு மூலம் மாதிரி ம் இந்த மாரி அவங்க எழுதி குடுத்துருக்காங்கன்ஸ் சொன்னால அதுக்கு நா கேட்ட பாதி பண்ணா வெச்சு பாதி பண்ணதுக்கு தருவாங்களான் கேட்ட அதா எழுதி வாங்கியிருக்காங்கன் சொல்லி அதோட ஃபோட்டோவே எனக்கு அனுப்
கண்டிப்பா இத்தன் நாளைளுக்குள்ள முடிச்சே ஆகணுமா இல்ல லேட்டா முடிஞ்
ஆமா அதுன் ஆஹா அந்த டேட்குள்ள முடிக்கணு
முடிக்கில்லின்னா
முடிக்கிலின்னா தரமாட்டாங்க காஸ்சு
அய்யய்யோ
ம் நம்மளுக்கு ட்வெண்டி டூ வரைக்கு டே டைம் இருக்கு
இப்ப நம்ம என்ன பண்லா அப்ப இன் வந்து இன்னிக் அக்கி மாதிரி வந்துட்டு பண்ணாம நேரத்து கடுத்தாம நம்ம கா கொஞ்சம் பண்ணிருக்கணும்
ம் ம் ம் ம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னிக்கு நா ஒரு அம்பது தட்சி பன்ற
ஆ அம் நா என்ன நெனைக்கறேன்னா அம்பது பன்னா மே ஏற்கனவே அவ முன்னூறு மீதி வச் முன்னூறு கிட்ட பண்ணணு அதே மீதி இருக்கு அப்போ நம்ம வந்து நாளைக்கானது பண்ண முடியுமா இல்ல இத பண்ண முடியும்மனு கேட்ட தெரியலல
ஆமா அதா நா என்னங்கறே கடைசி குடி வந்துட்ட அவட்ட குடுத்துக்கலா அவ மிச்ச வச்சத அவட்ட குடுத்துடலா பண்ண வேண்டியது நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா வந்துட்டு நம்ம புவனேஸ்வரி பர்த்டே போம்போது அந்த அவ பர்த்டே போம்போது பண்ண முடியாது அது இந்த அவ கள்ளி குடுத்துட்டு வந்துடறே இன்னிக்கு அவ வீடு காமிச்சு குடுத்தா அப்புற நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வேற போனும் ந்த அனிக்கு பண்ண முடியாது காலையலந்து அப்ப வேணா என்ன பண்ணலா கொஞ்ச நைட்டு தூங்காம
ஆ
நல்லா தூங்கி எந்திருச்சு சாய்ந்தர தான கெளம்பி வரே
ஆ சேரி ஆமா சா எனக்கு இது சாயந்தரம் கெளம் போனம்னா நம்ம திரும்பி வரும்போது லேட் ட்ட ஆகும்ல்ல
ஆமா எனக்கு அதுதா தோணுது நா கேட்டே இன்னிக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எப்ப வருவோம் எப்டி லேட் ஆகும் அங்க கிளம்பற ல இருந்து ஒரு மணி நேர ஆகு இங்க வர லேட்டு தா ஆகு அப்டிநெ அப்ற இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கால தெலுங்கு பாளையத்ல அந்த பொண்ணு கிட்ட ந ட்டா நீ வந்துட்டு உங்க கிளாஸ் மேமுக்குனு சொல் ட் வரியா அப்டினு கேட்டே நா சொல்லி பாக்குறே அப்டின் சொன்னோ வீட்ல
இப்ப இவ போய் கேட்டு ய் அவுங்க எல்லா வந்துட்டு கல்யாண பண்றாங்க நீ மட்டு பண்ணாம இருக்கே அப்டினு சொன்னாங்கனா அவுங்க அப்பா
மேமு மேமு
ஆ சரி பாரு நீயே ஒரு கல்யாணத்துக்கு போற உனக்கு எப்ப கல்யாண அப்டினு கேப்பாங்கல
அது தெரியல அவ ட்ரை பண்றேனு சொன்னா
ஆ ஏதோ ஒன்னு
ம் அதுதா
அப்டி போற மாரி இருந்தா அ இது மயில் செலே சுண்டகாமத்தூர் ஒன்னே இது காந்தி பார்க் ஒன்னு
ம் சுந்தராபுரம் உம்
அ வேற தெலுங்குபாளையொ
முட்டி தேர்முட்டி உம் உம்
ஆ ஆ மூனு வெண்டி வெச்சு போய்ட்டு வரது
உம்
அ அ
ம் ம் இந்த ட்ரெஸ்சு வருமானே தெர்லயே எனக்கு
எப்போ வரும்னு பாக்க வேண்டியதான அந்த இதுல
பாக்கணு பாக்குறதுக்கு ஒரு டைம் இல்லாம ஆயிடுச்சு
ரொம்ப தாண்டி ப்டி பண்றது
சேர் பாப்போ என்னன்னு
ஆஅ
ம் ம்
ஆனா அந்த புள்ள பாத்தியா எப்புடி வந்துட்டு காசு எடுத்து குடுத்துருக்கா ச் அது ஒரு மனசாட்சி இல்ல எதுவு மே இல்ல பா நம்ம பண்ணலன்னு சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பா நம்ம பண்ணலன்னா என்ன பண்ணிருப் ப்பா
வேற யாராச்சு மண்டைக்கிழிவிருப்பா
ம் ம் அவ்னுகே ஒரு வந்து உண்ண மண்ட க்கலுவுணுண்ணு தோணுச்சு
ம்ம் மண்டக்கலுவுன்னு தோன்ல நானாதா என்ன பண்ணிட்டே இங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ருக்கா எனக்கு அவ சொன்னா இந்த பொண்ணு வேலைக் தேடிட் தா இருக்கா நீ கேட்டு பாரு அப்டின் சொன்னா நா இவள்ட்ட பேசி ரொம்ப நாளாச்சு ரொம்ப வருஷமே ஆச்சு நி
அதா அவ சொன்னா கடைசியா வந்துட்டு இவ வீட்டுக்குள்ள எப்ப வந்தது தெரியுமா அந்த் சின்ன வயசுஸ்ல ட்யூஷன் க்கா போயிட்டு இருந்தோ அப்ப வந்தது தா எனக்கு வந்து இவளுக் பாட்டி எல்லா ப்டி இருக்காங்கன்னே தெரியாது
ம் ம் அப்ப வந்துட்டு முன்னாடி வீட்ல இங்க இல்ல அப்ப வந்த்ருக்காங்க அப்ப வந்தது அப்பா ஆனா ரொம்ப க்ளோஸ் தா அப்பல்லா நானு அவ்ளோ எல்லாமே சொல்லிப்போ போன்லா பேசிப்போ மெசேஜ்லா பண்ணிட்டே இருப் நா அப்புடி அப்டி க்ளோசு ஆனா இப் ப்ப வந்துட்டு அப்டியே விட்டாச்சு டியூஷன் முடிச்சுட்டு அப்டியே விட்டுட்டே நானு ஆனா அவ கூடி அவ கூட பே அவ கூட எப்படீனா அவ கூ அவ கூட பேசாமுச் டா அவதா எங்கயாச்சு பா க்கும் போது எனக்கு இந்த மாதி சோ சொல்லுவா டாடாலா சொல்லுவா நா அப்படியே பேசுறதே விட்டுட்டே நீங்க பாத்ருப்பீங்க அங்க அங்க ஏரௌண்ட் போக போதல்லா அவ டாட்டா சொலி அப்ப தெரிலயா அப்ப நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு நெனக்கறே அவதா ஏ கூட இருந்து வண்டியில போம்போதுலா டாட்ட காமிப்பா அப்புடிதா தெரியு அப்ற பாத்தா நா தா கே ட்ட போய்ட்டு அப்ப கேக்கும்போது இல்ல எனக்கு எதுவு தெர்ல இனி வர்ல எங்காச்சு போனா சொல்லு இருந்தா சொல்லிட்ருந்தா ப நடுவில தா போய் ஒரு நாள் இப்டி ஆயிடுச்சு போல அப்புறன்ட்டு சேரி நீ பண்ணித்தரியா அப்டின் கேட்டா நமக்கு இப்ப வேல முக்கியந்தான சேரி அப்டின் சொல்லி நா வந்த பேஸ்னே
ஆ
ம் ம்
பாப்போ
கொஞ்ச கொஞ்ச முடிக்கறக்ப்பாரு நமளு ஏதாச்சு பண்ணலா ஆளு கொஞ்ச கொஞ்ச பண்ணலாம்னா இவ இவகல்லா நம்ம கயிற்றுவாளுகளாட்ருக்கு
பண்ணு நா என்னங்கறே பண்ணுவோ ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணுவோங்கறே ஆயர்ரூபானாலு ஆயர்ரூபா சும்மா இல்லில்ல
ம் என்னா இப்ப முக்காவாசி முடிச்சு காஸ் தராங்க அப்டினா கூட பரவால்ல
ம் ம்
ஒரு வேள காஸ் வந்தக்கப்றமா காஸ் வந்தக்கப்றமா நா போட்ட காசே எடுத்துக்குறே நா நா கொஞ்ச பண்ணல அதுக்கான லாபத்தையு நா எடுத்துக்குறே அப்டினு சொன்னானா
நா அப்டி சொன்ன கூட அவ எடுத்துக்கிட்டோங்கறே நானு பதினஞ்சு எட்டு எட்டு அப்டி கூட வச்சுக்கலால ஆ அவளுக்கே தெரியுல பலசெல முடிச்சிருக்கோனு அத ந பேசி வாங்கிருவேண்டி
வாங்கிட்டு வா
உம் கொஞ்ச இதுதா லூசு தா நம்ம சொல்றத கேக்ற மாரிதா
உம் அப்ப வேணா பகல்ல வந்துட்டு பகல்ல வேணா நா வந்து பண்றே
எப்டி வருவா
நா எப்டி வருவேனா அதா யோசிக்கிறே
உம் ம்
உ சேரி பாப்போ என்னன்னு வந்து சரியா உம்
நா இன்னைக்கு முடிக்கிற அளவுக்கு முடிக்கிறே பாக்குறே நான் சொல்றே எவ்ளவு முடிக்கிறேன்னு இப்பேனு வன்டு ஒன் ஒன் ஃவோர் டூ பண்ணிட்டு ட்டு இருந்தமா இப்போ நா ஃவோர் த்ரீ முடிச்சுட்டே ஃவோர் டூலயே பாதிதா பண்ணியிருந்தே நா இப்போ ஃவோர் பி இ முடிச்சிருக்கே
நா வந்து... ஒன் ஒன் ஃபோர் டூல வந்துட்டு என்னன்னா ஒன்னே ஒன்னு மட்டு தா பண்ணே அதுல நா ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு இதுக்கு நாலு இருக்குமா அதுல நாலு இல்ல நா ஒன்னு தா பண்ணே
அதுதான் ஆ அதுல மூணு இதுல ஒரு இது அப் எத்தன ஏழு ம்
உனக்கு இது தெரியுல்ல டைப் ரைட்டிங் தெரியு
ஆனா இது வந்து கிசு வேற ஒரு நிமிஷோ இரு நா கூப்பட்றே.